அ வணக்கம் ஆ கேக்குது எப்டிருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே இப்பதா ஒரு விசேஷத்துக்கு பொயிட்டு வந்தங்க லேட்டா தா வந்தோ மார்னிங் தா வந்தோ கொஞ்சோ டயர்டா தா இருக்கு ஆனா ரொம்ப என்ஜாய் பண்ணங்க விசேஷத்ல மேரேஜ் காண்டி போனோ சொந்த பந்தம் பாத்து சிரி சிரிப்பு கிண்டல் ஜாலியா இருந்தது விசேஷம் இப்ப நெனைச்சா கூட அப்டியே திரும்ப அப்டியே பொயிர்லாமோன்று இருக்குது
நிச்சயமாங்க ஏனா வந்து ஒரு விசேஷோனு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா என்னதா ஒரு விரோதம் இருந்தாலு செரி சண்டை சச்சரவவு இருந்தாலு சரி என்ன தா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலு சரி எல்லாருமே விசேஷத்துக்கு கலந்துப்பாங்கங்க அதுதா ஒரு நல்ல விஷ்யோ அதுல பாத்துகிட்டிங்கனாவே கண்டிப்பாவே இப்ப யாரு ஒருத்தங்க ஒருத்தங்க மேல கோவமா இருந்தாலு சரி இல்ல விருப்பு வெறுப்பு காமிக்காம அந் அந்த ஒரு காமன் பிளேஸ்ல பரஸ்பர அன்போட அந்த விசேஷோ அழகா நடக்கும்போது அந்த டைம் பிரேம் வந்து ஒன்னவர் ரெண்டு மணி நேரமா இருந்தாலும் அது அப்டியே சொர்க்கமா இருக்குங்க அருமையா இருக்கு ரொம்ப நல்லாருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
சேஷனாவே என்ன சொல்றது சொந்த பந்தங்கள் எல்லாரு மீட் பண்ற மாரி இருக்கு
அஆமா கண்டிப்பா ஃரெண்ட்ஸு வர்றாங்க
கண்டிப்பா சொந்த பந்தல உங்களுக்கு எந்த மாதிரி விசேஷங்கள ரொம்ப புடிக்கு மேரே ஜ்ஜா இல்ல காது குத்தா அந்த எந்த மாரி விசேஷோ ரொம்ப புடிக்கு உங்ளுக்கு
கல்யாணந்தாங்க ரொம்ப புடிக்கு ஆப்வியஸ்லி ஏ தெரியுமா கல்யாணோ ரெண்டு நாள் மூண் நாள் நடக்கு நம்மள வந்து முன்னாடியே வந்துருன்றுருவாங்க எப் எப்படா நீ கூப்புடுவேன்ட்டு காத்துக்கிட்டு இருப்போ நம்ம அழகா நம்ம வீட்டு
ஹலோ நா பேசுறது கேக்குதா அதா சொந்த பந்தங்ளோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா வேலா வேலைக்கு சாப்ட்டோமா ஜாலியா இருந்தோமானு இரு க்கு ஒரு ரெண்ட் நாள் நம்மள நம்மளே மறந்துருவோ
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு விசேஷல்லா நா அழகா புடவ கட்டிக்கிட்டு ஷாப்பிங் பேர்ல அது நம்ப ட்ரெஸ்ஸல்லா வாங்கிகிட்டு இந்த மேரி டைம்ல நம்ம எல்லாமே ப ர்ச்சஸ் பண்ணிக்க முடியு இதா சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோ ஆ அந்த விசேஷ டைம்ல வந்து உன் புடவ நல்லா இருக் கு நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லுவோ அது ஒரு ஹாப்பி இந்த டபுள் ப்ரோமோஷன் மாரி டபுள் ஹாப்பி புடவையு கிடைக்குது எல்லாரு அழகா இருக் கு நல்லா இருக்கு உனக்கு சாரி எங்க வாங்குன அது மாரி விசேஷ டைம்ல தான நம்ம கட்டிட்டு போக முடியு ம் சொந்தக்காரங்க கேட்கும் போது ஒரு ஹாப்பி
ஆமா நிச்சயமாவே நம்ளையு பாராட்டுறதுக்கு நாலு பேரு
ஹலோ
ட்டு
ம் கேக்குதா
கேக்குது நல்லாவே கேக்குது
ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஏன்னா எனக்கு கொஞ்ச கிளியரா கொஞ்ச கேட்கல இப்பதா கேக்குது
ஓகே ஓகே அதுதா அப்பறமா பாத்துக்கிட்டீங்கனாக்கா இப்ப இந்த மாரி காது குத்து பங்க்ஷன்னு வைங்ள காது குத்துலா முக்கால்வாசி வந்து என்ன செய்வாங்க கோயில் அந்த மாரி இடங்கள்ல தா செய்வாங்க மொட்ட அடிச்சு காது குத்துறது அது ஒரு விதமான சந்தோஷம் அது எப்டி இப்டினீங்கனா எல்லா சேந்து சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு சேந்து வேனு இல்லட்டி ஒரே பஸ்ஸா அரேஞ்ச் பண்ணி அந்த கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு எல்லா நீங்க சொல்ற மாரி அழகழகா புடவ கட்டி பூ வச்சுக்கிட்டு அழகா அந்த பட்டுப்பாவட கம்மல் அது இதுன்னு வாங்கிக்கிட்டு அங்க போய் அந்த கொழந்த கொழந்த என்னமோ அழுவு அவுங்கள பெத்தவங்க பேன்னு அழுதுட்டு இரு ப்பாங்க அதுக்கு மேல ஆனா நம்ம அத பார்த்து அவுங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அதுல நம்ம கலந்துகிட் டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அது ஒரு தனி சுகமா இருக்குங்க
இப்போ ஒரு வேன் வச்சு எல்லாருசேர்ந்து அந்த வேன்ல போய் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு பாட்டு போட்டு அது ஒரு ச அந்த ஒரு அந்த டைம்ல மட்டு தா என்ஜாய் பண்ண முடியுனு வச்சுக்கோங்ளே யோ கல்யணமா கல்யணத்து ஒன் மந்த் முன்னாடியே நம்ம ரெடி ஆயடுவோ வச்சுக்கோங்ளே ஐயோ நம்ப அங்க போணு நம்ம இத வாங்கணு டிரெஸ்ல்லா வாங்கி ரெடிப் பண்ணனு விசேஷத்துக்கு போணு அப்டியே அந்த விஷ் சேஷன்னு ஒண்ணு சொல்லும் போது நம்ம நம்ம வந்து எல்லாமே வாங்குவோன் வச்சுக்கோங்ளே இதுக்கு மேட்ச இது வாங்கணு இந்த புடவைக்கு மேட்ச தோடு வாங்கணு கொழந்தைங்க மா கல்யாண வருதுமா எனக்கு இது டிரஸ் எத்துக்குடுமா அது எல்லாரையு பா ப்பாங்க இந்த எனக்கு அழகா இருக்கணு அந்த மாரி நெனைக்கிற இடம் வந்து விசேஷம் மட்டுதா
நிச்சியமாவே எங்க வீட்லியே கிண்டல் பண்ணுவாங்கங்க கல்யாண அவளுக்கா உனக்கா இவ்ளோ வாங்குறியே நேத்து செலவே கம்மியா இருக்கும் போல இருக்கு நீங்க பண்ற செலவு அநியாயத்துக்கு இருக்கு அப்டின்னு திட்டுவாங்க
ஆ திட்டு வாங்குவாங்க ஆனா என்ஜாயு பண்ணுவாங்க அழகாதா இருக்கு உனக்கு அந்த மாரி சொல்லுவாங்க ஆனா வந்து என்ன சொல்றது அந்த விசேச டைம்ல இந்த கிண்டல்லா பண்ணுவாங்க தெரியுங்ளா
ஆ
அ மாமா பசங்க அந்த மேரில்லா வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிக்கிட்டு அல்லாரு ஒரு சேர் போடுல்லா ரவுண்டா உக்காந்துகிட்டு ஒவ்வொருத்தரு கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது விசேஷ டைம்ல மட்டுந்தா நடக்கு ஏனா எல்லாருமே ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க இல்லயா இந்த விசேஷோ ஒண்ணு வெக்கும் போது மட்டுந்தா அவங்கவுங்க இந்த விசேஷத்துக்காக வந்து எல்லாரும் மீட் பண்ற மாதிரிக்கு இப்ப யாருஎம் பிஸி இதுல்ல யாரு யாரையுமே பாக்குறது கூட கடையாது ஃபோன் பேசுறது கூட ஒரு விசேஷனு வரம்போதுதா விசேஷத்து போணு எல்லாரும் மீட் பண்ணு எல்லாருமே விரும்பி வ ராங்க அந்த டைம்ல தா அவுங்களே பாக்குற மாரி இருக்கு.
ம் நிச்சியமாவே அதாவது நீங்க சொல்ற மாரி பாத்துக்கிட்டீங்கன்னா. அந்த மாரி டைம்லல்லா நாங்க என்ன திரும்ப பண்ணுவோ அந்த மாரி பஸ்ல ஒன்னா போம்போது ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணிடுவோ இப்ப நா வந்து அ புளி சாதத்ல அது ந ந ஸ்பெஷலிஸ்ட்டு அப்டின்னாக்கா என்ன பண்ணி கொண்டு வந்துர சொல்லுவாங்க ஒர்த்தங்க உருளக்கெழங்கறி பண்ணுவாங்க ஒர்த்தங்க இட்லி ஒருத்தங்க இது அப்டினு ஆளுக்கு ஒண்ணு கொஞ்சோ பேர் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங் க அப்டி இப்டி அத வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னாக்கா எல்லாருக்கு தனித்தனியா பிளேட் இல்ல ஒரு பெரிய வயசானவங்க அம்மா வந்து ஒக்காந்துருவாங்க ஒக்காந்துகிட்டு அந்த தூக்குலேந்து கையில இப்டி எடுத்து உருட்டி உருட்டி உருட்டி சுட் சுத்தி போற வழியிலயே எங்கயா பெரிய மரமா நிறுத்திடுவோ சு த்தி அவுங்க கையில எல்லாருக்கு அப்டி போட் டே வருவாங்க பாருங்க அது என்னாமா ஒரு சொகந்தெரியுமா இது அத்தினி பேருக்கு கல்யாண ஆனவுங்களா இருப்பாங்க பெரியவங்களா இருப்பாங்க சின்னவங்களா இருப்பாங்க அந்த வயசு வித்தியாசோ அது இது எப்பியிமே வந்து நம்மள அவங்க பாக்கற பார்வ நம்ம வீட்டுக் குழந்த அது நம்மளோட பொண்ணு அது நம்மளோட உறவு அது அப்டின்ற நோக்கதுல தா நம்மளும் பாப்போ அவுங்களும் பாப்பாங்க அந்த ஒரு பாசமான ஒரு நிகழ் ச்சிக்கு ஈடு என எதுவுமே கடையாதுங்க
நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபக வருதுங்கு மிஸ் விசேஷோ டைம்ல எல்லாருமே சேந்து சமைப்போ இல்லயா அந்த டைம்ல மட் டு தா சமைக்க முடியு எல்லாரு சேந்து நீ கொழம்பு வை நா ரச வைக்கிற நா பொறியல் செய்ற நா கூட்டு செய்றனு ஒவ்வொரு சமையல் செஞ்சு பரிமாறி சாப்புடுவோ சோ அதுவு ஞாபகோ வருது எம்மதி
ஒருத்தங்க காய்கறி நறுக்குவாங்க ஒருத்தங்க தேங்கா துருவாங்க நீங்க சொல்றது சூப்பர் தா நெஜமாவே. அதுவு ஒரு அனுபவம் சூப்பர் அனுபவம் அது
விசேஷ டைம்ல மட்டுதா எல்லாரு சேந்து சமைக்கிற மாரி வரு வீடே வந்து ஒரு கள கட்டு ம் இன்னைக்கு பயங்கரமா இருக்கு போதே சாப்பாடு அப்டின்னு சொல்லி ப சொல்லுவாங்க அ ஒவ்வொருத்தரு ஒரு ஒருத்தர் ஸ்வீட்ல ஸ்பெஷலா இருப்பாங்க நீங்க சொன்ன மாரி ஸ்வீட் ட்ல ச ப அப்பா நீ அத செஞ்சிரு நீ டீ போட்டுரு நீ ச கொழம்பு வச்சுரு அப்டி எல்லாரு சேந்து சாப்படுற எடோ ஒன்னா ஒக்காந்து சாப்படுற எடோ விசேஷோ மட் டுந்தா
கண்டிப்பாவே கண்டிப்பாவே நிச்சயமாவே அதே மாதிரி அந்த ச நம்ம அத சமையல் பண்ணும்போது சரி காய்கறி நறுக்கு சும்மாவா இருப்போ நல்லா அரட்ட அடிச்சுக்கிட்டு கேலி பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அதாவது நம்ம நம்புளோட நெல நெலையையே மறந்துருவோ என்ன ஒரு டென்ஷனா இருந்தாலு இதுவா இருந்தாலு நம்மளே மறந்துருவோ நம்மளுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாரி டைம் ரொம்ப பிடிக்கு இன்னு என்ன சொல்ல போணுன்னா அந்த விசேஷ டைம்ல அ நீங்க சொன்ன மாரி சண்ட போட்டுருந்தா கூட எல்லாரு சேர்ற எடோ அந்த எடோதா அந்த கோவோலா விட்டுட்டு விசேஷ கூப்ட்டா வாழ்த்து செய்வதுக்காக எல்லா வந்து வாழ்த்துறது அந்த மாரி டைம்ல மட்டுதா நம்ம பண்ண முடியு கொஞ்சோ ரொம்ப நாள் பேசாமே இருப்பாங்க ஒரு வீட்ல ஆனா விசேஷ டைம் கண்டிப்பா ரெண்டு பேர் பேசிடுவாங்க கிட்டத்தட்ட என்ன சொல்ற ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தா கூட ஒரு சேர்ற எடமா இருக்கு
நிச்சியமாவே கரெக்டா சொன்னீங்க அதா நம்ம இப்ப வந்து நம்ம அவங்கள பாக்குற பார்வ வந்து என்னோட அண்ண அது என்னோட தங்க அது அப்டின்ற பார்வ வந்து நம்மள கோவத்தையு மிஞ்சி வெளில்ல வந்துரு அந்த ஒரு உணர்வு
மாரி பிரிஞ்சிருக்கிறவங்கள எல்லா ஒண்ணு சேத்துறு அந்த மாரி நிகழ்வு கண்டிப்பாவே
இது மட்டு விசேஷமில்ல திருவிழா கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கு ச் அந்த் எங்க வீட்டுல வந்து திருவிழா கூட விசேஷ மாரி என்ஜாய் பண்ணுவோனு வச்சுக்கோங்களே கோயில் திருவிழா அந்த மாரி காது குத்து கோயில் திருவிழா கூட வருஷத்துக்கு இயர்லி ஒன்ஸ் வரும் போது கூட நாங்க அதுல கூட என்ஜாய் பண்ணோ சொந்தோலா கூப்பிட்டு அவங்களுக் உணவுக்கு கூப்பிடுவோ நீங்க வாங்க எங்க ஊரு திருவிழா நீங்க வந்துருங்க விசேஷஷோ அப்டி சொல்லி கூப்பிடுவோ அவங்களு வரு வருவாங்க சோ அந்த டைம் கூட அந்த உறவுகள பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தா மேரேஜ தாண்டியு திருவிழாவு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயோ தா
ஆமா இன்னொரு விஷ்யோ எனக்கு ஞாபகோ வருதுப்பா நீங்க சொல்ற மாரி அதாவது வந்து இப்ப இந்த விசேஷங்களுக்குல்லா போனோன்னு வைங்களே நம்ம வெறு நாள்லல்லா பசங்கள எட்ரைக்கிலா தூங்கிடு ஒம்பது மணிக்கலா தூங்கிடு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு நாளைக்கு ஹோம் ஒர்க் இருக்கு எக்ஸாம் இருக்கு அப்டினு எதையாவது ஒன் சொல்லி அவங்களு அவசர அவசரமா தூங்கிட்டு நம்மளுக்கு தூக்கோ வருதோ இல்லையோ இருக்கி கண்ண மூடி தூங்கிடுவோ ஆனா இந்த விசேஷங்களுக்குலா போனாக்கா ஹால்லதா நீட்டா எல்லாரு வரிசையா பக்கத்ல பக்கத்ல படுத்திப்போ அரட்ட ஒரு பக்கோ அப்டி ஓடு விடிய விடிய விடி விடிய விடிய பேசிக் இருப்போ ஆனா நம்ம தூங்கல அப்டின்ற ஒரு அழர்ச்சியோ ஒரு இது சோம்பேறித்தனமோ ஒடம்பு முடியாத தன்மையோ எதுவுமே இருக்காது ஒரு மண் நேரந்தாங்க தூங்கிருப்போ நாலு மணி அஞ்சு மணிக்கு தூங்கிட்டு ஆறு மணிக்கே எந்திரிச்சிருப்போ அதுக்கு முன்னாடியே கூட எந்திரிச்சிருப்போ ஒரு ஒரு சமயோ தூங்கி கூட இருக்க மாட்டோ ஆனா அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா வந்து நம்ப வருஷத்துக்கு ஒரு தடவ சந்திக்கிறோ இல்ல விசேஷல மட்டு தா சந்திக்கிறோ அப்டி பேச முடியு சிரிக்க முடியு திரும்ப மீட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் விசேத்துக்காக வெயிட் பண்ணனு சோ நம்ம அத மறந்துட்டு நம்மள கதையெல்லா பேசுவோ பேசிட்டே இருப்போனு வச்சு கோங்களே
ஆமா நிச்சயமாவே அது ஒரு சுகமான அனுபவம் தா நெஜமாவே எனக்கு அதனால தா இந்த பாண்டவர் பூமி அந்த மாரி படோல்லா வருது பாத்தீங்களா அதெல்லா ரொம்பவே புடிக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு அந்த மாரி
லைட்ஸ் எல்லா போட்டு இந்த விசேஷ டைம்ல வீடே பாத்தீங்கன்னா ஒரு தோ அலங்காரம் பண்ணி அந்த லைட்ஸ்ல்லா போட்டு அதுவே பாக்க எவ்ளோ அழகா இருக்கும்
ம் கண்டிப்பாவே கண்டிப்பாவே ஏ நா தோ போ லைட்டு போடுனீங்க லை ட்டு போட்டுக்கு அப்டின்னு சொன்னோடனேதா ஞாபகமே வருது நா அங்க லைட்டு போட்டு வெச்சுட்டு வந்தேன்ப்பா மறந்தே போய்ட்ட நா போய் ஆஃப் பண்ட்டு வந்துர்றே பைய் பா பைய் பைய் பைய்
பாய் பாய்